காலை வணக்கம் தோழி
காலை வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லாயிருக்கே க நீங்க எப்டி இருக்கிங்க
நா நல்லாயிருக்க
நீங்க அப்டிங்களா ம் என்ன சாப்டிங்க நா தோசதாங்க இப்போ நீங்களே செஞ்சிங்களா
யன்னாது
நீங்க தா செஞ்சீங்களா தோழி
ஆமா ஆமா ஆமா
ம் சரிங்க தோழி என்ன சட்னி செஞ்சீங்க
சாம்பார் சிஸ்டர் எனக்கு வந்து காலையில தம்பிக்கு ஸ்கூல் போறதுக்குகாக சாம்பார் உருள கெழங்க செஞ்சேனா
செரிங்க தோழி
அதுவே வந்து அப்டியே மத்தியானத்துக்கு வச்சியாச்சி
சேரிங்க சேரிங்க தோழி
ம்
என்ன தலைப்பு தோழி பேசலா
ரீசென்டா எங்கேயாவது வெளில போயிருந்தீங்ளா
ரிசன்டா எங்கியு போகலிங் தோழி ஆ முன்னாடி வன்ட்டு ஊட்டி போனோந் தோழி
ஆ
இது இதெல்லா நல்லாயில்லைங் அந்த அனுபவமெல்லா நல்லாயிருந்ததுங் தோழி நீங்க எங்கயாவது வெளிய போனீங்ளா தோழி
நாங்களு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து ஏற்காடு போயிருந்தோ அந்த மலைப்பிரதேச த்துல அது அந்த அது நல்லா இருந்தது பட் ஆனா கார்ல போம்போது ஒரு இதில்ல இப்பயே பயமாவே இருந்தது அது போயிட்டு இருக்கும்போது அது எட் டி பாரு அங்கெல்லா எப்டி இருக்கும் பாரு அப்படின்றாங்க எனக்கு அத பாக்கும்மோது இன்னு ஒ வயித்தெல்லா கலக்கற மாரிச்சுது அப்டி ஒரு பயமா இருந் ச்சு அந்த மல மேல ஏற மல இருக்கறதுலயே அந்த மலதா சின்ன மல அதுவே எனக்கு வந்து கொஞ்சோ பயமாவே இருந்துச்சு என்னடா அப்படின்ற மாரி அது அழகா இருந் ச்சு ஆனா இயற்கை எல்லா சூப்பரா இருந்ச்சு அங்க மேகமூட்டோம் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த எடத்துல எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்ச்சு அந்த எடோ
அவுங்க பாத்தீங்ன்னா ஊட்டிதான்னு சொல்லிருக்காங்க ஊட்டி அந்த வளைவுகள் அப்புறோ அந்த அந்த காடல்லா இருந்ததுதுங் தோழி தேநீர் காடெல்லா ஃபுல்லா நல்லா இருந்ச்சு ங் தோழி அந்த வளைவுல வந்ட்டு அந்த பச்ச பசேன்னு அதெல்லா பாக்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங் தோழி
அதா அதா நல்லா இருக்கு இப்ப நமக்கு நார்மலா போறத விட இந்த மலை பிரதேசங்கள்ள அந்த மாரி சீசன் டைம்ல போறது நல்லாரு
ஆமா ஆமாங் தோழி ஆனா நாங்க போனாலு ரெண்டு நாள் வன்ட்டு பிளான் பண்ணி போணோங் தோழி முதல் நாள் பாத்தீங்கின்னா மழை பேஞ்சுதுங் தோழி அங்க வானிலையும் நல்லா இருந்ததுங் தோழி ரெண்டாவது நாள் பாத்தீங்னா ஆ அந்த அளவுக்கு இல்லைங்க தோழி ஃபஸ்ட்டு நாள் இருந்த மா வன்ட்டு ரெண்டாவது நாள் இல்லைங் தோழி ஆனா நல்லா அனுபவமா இருந்ததுங் தோழி
ஆ ஆ அதுல சோ அந்த மாரி நம்ம இங்க வந்து அந்த வெயில் சுட்டெரிக்கிற வெயில்ல இருந்துட்டு அந்த மேரி ஒரு மலைப்பிரதேச டைம்ல அந்த மாரி டைம்ல போகும்போது ஆ அங்கிந்து எறங்கறதுக்கு மனசே வரவே வராது அந்த மாரி ஒரு நல்லா இருக்கு அப்டியே இங்க ஒரு வேகா வெயிலு அப்டி ஒரு ஒரு ஒ ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு ஒடம்பே ஏத்துக்காது அப்டின்ற மாரி ஒரு வெயிலி இந்த பக்கோ அடிக்குது கொஞ்ச தூரோ தள்ளி போயி அந்த மல மேல ஏறி போன ஒன்னே அப்டியே கால்ல ஏங்க தண்ணில ஆ அந்த இதுல ஊர்ல க தண்ணில கூட கை வெக்க முடியாது அம்மா ஒரு ஜில்லுனு இருக்கு நல்லா இருக்கு அது மேரில்லா பாக்கும்போது போலாங் திருப்பி இந்த ஊருக்கு பக்கோ வரவே வேனா நம்ம இங்கியே இருந்தர்லாமா அப்டின்ற மாரி இருக்கு ஆனா நம்ம கணவருக்கு ரெண்டு நாள் மூண் நாள்ல ன்னா அதுக்கப்புறோ நம்ம வந்து திருப்பி நம்மளோட வேலைங்கள பாக்கணு அப்டிங்கும்போது வந்து வர வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுதா பட் ஆனா அதுக்கப்புறோ அது வர்றதுக்கு மனசே இல்லாமயேதா எறங்கி வருவோமே ஒரு தடவ அப்டிதா நாங்க ஏற்காட்ல என்னோ எங்க அந்த ரோடு ரெண்டு ரோடு இருக்கு ஒரு ரூட்டு வழியா கீழ எறங்கும்போது தா என்னாச்சு எங்களுக்கு முன்னாடி ஒரு காரு ஸ்பீடா போயிட்டு இருந்தது ஆனாலு அவங்க ஒரு இதுவாதா ஓட்டிட்ருந்தாங்க எங்களுக்கு முன்னாடி பின்னாடி அப்டேதா வந்துட்ருந்தாங்க எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் நானுமே அந்த ஊருக்கு அப்ப தா போற ஆ அப்டி போ போது அவங்க எங்களுக்கு முன்னாடி போயிகிட்டே இருக்காங்க ரொம்ப தூரமா போயிட்டே இருந்தாங்க சரி நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோ கடைசியா பாத்தா இப்ப ஆ வாட்டு இப்டி கண்ணிமைக்கிற நொடியில அப்டே அந்த மல மேல ஏறி வின்ட்டானுங்க அப்டே காத்து கார ஒரு கீழ ஒரு கல் இருந்தது போல அத அவங்க பாக்கவே இல்ல எங்களு முன்னாடி தா போய்ட்ருக்காங்க அவுங்க பின்னாடியே அப்டே நாங்க ஃபாலோ பண்ணிட்டே எப்டி ரூட்டு போய்ட்லா அப்டின்ட்டு பின் போயிட்ருக்கோ அப்டே சடன் ஆஃப் செகண்ட்ல அப்டே அந்த கல்லு மேல ஏத்தி அப்டே மல மேல ஏத்திட்டாங்க கார நல்ல வேல உள்ள இருக்கவங்க எல்லா போய் சாயவு டக்குனு நாங்க எல்லா பின்னாடி எங்க வீட்டுக்கார் எல்லா பிரேக் போட்டு போய் கார புடிச்சட்டாங்க சாயாத அளவுக்கு ப்றோ ஒரு நறைய பேர் முன்னாடி வந்தவங்க எதித்தாப்புல வந்தவங்க பின்னாடி வந்தவங்க எல்லாருமே அவுங்கவுங்க கார ஸ்டாப் பண்ணிட்டு போய் ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க
எங்களுக்கே எங்களுக் கு இந்த மாறிலா நடந்து சொல்வாங்க எப்டின்னு பாத்தீங்ன்னா அந்த ஊட்டி போம்போதுதா தோழி கார்ல தா போனோ அ அதெல்லா ஆறு பேரு அஞ்சு பேர் போனோ தோழி பின்னாடி லங்கேஜ்ல்லா இருந்ததுங் தோழி அங்க செங்குத்தான ஒரு ரோடு இருந்ததுங் தோழி அதுல வந்துட்டு அங்க அவ்வள வெயி ட்ட வச்சிட்டு ஏத்த முடில ஏன்ன ஸ்பீடா போயிருந்தாங்கன்னா ஏத்திருப்பாங்க இப்ப வந்துட்டு ரொம்ப போக்குவரத்து நெரிசல்லா இருந்தனால ஆ போலீஸ்சு ஆ அவுங்க என்ன பண்டாங்கனா அப்டியே நிறுத்தி வச்ட்டாங்க அங்க செங்குத்தான ரோட்ல வந் அப்டின்னு நிறுத்தனனால தா நகர முடில நகர முடியாதனால அது நகரவு முடில கொஞ்சோ செங்குத்தான ரோட்ல நிக்கற நாங்களே எங்கால முடில அப்பறோ எறங்கி பின்னாடிலா தள்ளி கொஞ்ச அ கொஞ்சோ மேட்டுக்கு ஏத்தணுனா ப சென்னிமோ கார்ல இருந்து பொக வர ஆரம்பிச்சிருச்சு அ பயந்துட்ட எல்லாரு எறங்கி கார் பின்னாடி ஓடி போனோ தோழி போய் பாத்துட்ட அப்பற ப க்கத்துல இருந்தவங்களா சொன்னாங்க கொஞ்சோ நேரோ அங்க இதோ அந்த டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோ ஆர விட்டிங்கன்னா அந்த பொகயெல்லா சரியாயிடு அப்டின்னு சொன்னாங்க கொஞ்சோ நாளா அப்டே தா விட்டானா பொக ஸ்மெல்லு வந்துகிட்டேதா தோழி இருந்தது அப்பறோ ஒரு கோல்க்கு தழந்த தோழி அங்க பக்கத்துல இந்த டிரைவர்ல்லா சொன்னாங்க அது அப்டிதா இருக்கு கொஞ்சோ தூரோ நீங்க ஓபன் பண்ணி வச்ட்டிங்கன்னா சரியாயிரு ஒரு ஒரு மணி நேரோ ஓபன் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஓபன் பண்ணி வச்சா வச்சோ அதுக்கப்பறமா அந்த பொக வாசோ வந்து வந்துட்டே தா இருந்தது அப்போ அந்த சாக்லேட்டு இதெல்லா இருக்குல்ல தோழி தொளிச் அவங்கதா அங்கெல்லா பொங்கலு அது இன்னு செங்குத்தான தோழி இருந்தத இந்த மலையெல்லா அதுல போகும்போது பாத் தீங்கன்னா எங்களோடவே சின்ன கார்தா தோழி அ பெரிய கார்ல இருந்து பொக வர வந்ததுதா தோழி இருந்த அந்த மாறி மலை பிரதேசலா போனோனா கார் அதுல கார்ல பழந்துச்சுன்னா இந்த மாறி பொக வரது வந்து நார்மல் அந்த மாறிதா சொன்னாங்கா நாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த மார்லா பான்னுபோது
ஆ அது நம்மளுக்கு கண்ணு முன்னாடி அது போகவு டக் அதுங்க அது அவுங்க பின்னாடியே நம்ப க்ராஸ் பண்ணி நாங்களு அந்த ஊருக்கு புதுசா சேர் அவுங்க பின்னாடியே இப்டி போயிட்லா அப்டின்னு அப்பப டக்குனு அவுங்க மேல ஏறவு எங்களுக்கு அப்டே கைகால்ல டடடடானு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாறி ஒரு நடுக்கோ வந்துருச்சு அதுக்கப்பறமா அந்த கொஞ்சோ தூரோம் போய்கிட்டு அவுங்க அப்பறோ போய் ஹெல்ப் பண்ணி அவுங்கள எறக்குட்டு நல்ல வேல உள்ள இருக்கவங்க யாருக்குமே எதுவுமே ஆவல குட்டி குட்டி கீரல் அந்த மாறிதா ஆச்சா அப்றோ அவங்கள காப்பாத்தி பிரே பண்ணி அப்றோமா தா அது அவுங்க கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்றோ நாங்களே ரிலாக்ஸ் ஆனோ அந்த மாறி எங்களுக்கு இந்த நடுக்கம் எடுத்துருச்சு அதுமேரி பனிப் பிரதேசம் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஹை ஸ்பீட்ல போவே கூட அது கொஞ்சோ எப்பயுமே வந்து கம்மி ஸ்பீட்ல தா போனு இது மாரி இது மாரி அந்த ஆ கோடை விடுமுறை டைம்லெல்லா போனோம்னா
ஆஹ் ஆமாங்க தோழி ஸ்பீடாவு போக முடியாது நெறையா நெறையா வண்டி நம்ம ஸ்பீடாவும் போட போக முடியாது ஆப்போசிட்ல வண்டி வந்தா கூட அந்த வளைவுகல்ல வந்து நமக்கு தெரியாது அது இல்லாம ஸ்பீடா வந்து நம்ம அழுத்தி வந்துட்டு நம்ம அந்த கார ஓட்னோம்னா அந்த முன்னாடி இருந்து அந்த புகையு வர ஆரம்ச் ம்ம் சொல்லு
ஆமா ஆமா ஒரு இப்ப நம்ம அழுத்துனாதா ஆக்ஸ்லேட்டரை அமக்குனாதா அது ஸ்பீடா போகும் அந்த டைம்ல வந்து அசீலேட்டர் அழுத்துற டைம்ல தா அந்த மாரி முன்னாடி போ முடியாது ஏன்னா எப்புடி ஒல்லி இன்ச் பை இன்சா நவுற ஆரம்பிக்கு இந்த மாரி டைமிங்ல அப்டின்னு போது நீங்க சொன்ன மாரி அந்த மாரி போக வரதான் செய்யும்
ம் ஆமாங்க தோழி அப்புறோ அங்க கோயில் சொன்னாங்கல்ல தோழி அங்க எல்லா போவே முடிலங்க தோழி அதுக்கப்புறோ அந்த அண்ணா இன்னொரு அண்ணா தான் கார் ஓட்னாங்க அவுங்க என்ன ஏத்திட்டு போயிட்டு டாங்க கோயிலுக்கு நாங்க அந்த மல மேல ஏறி நாங்க நடந்து போனோம்ங்க தோழி நடக்க முடியாம அப்புறோ அங்க நடந்து போம் போது கேரட் தோட்டம்லாம் பாத்தோங்க தோழி ம் கேரட்லாம் பரிப்பாங்கல்ல தோழி நல்லா பாத்தோ அங்க தோழி அந்த அந்த ஒன்னு நல்லா இருஞ்சுங்க தோழி என்ன ஏற முடில
ஆ இப்போ ஒரு மேல ஏறிட்டு எறங்கிட்லா ஈஸியா
ஆமா எறங்கிற்லா ஆ ஈஸியா எறங்கிட்லா நம்ம நடக்குறதே நம்ம ந நடக்குறதே பாத்தீங்கன்னா நம்ம ஓடி வர மாரிதா இருக்கும் எறங்குபோது ஆனா நா ஏற்னப்போ ரொம்ப கஷ்டமாருக்
ஆமா அது மலைப்பிரதேசமாவே அப்புடிதா அதே மாரி சில ஊருங்கல்லா ரோடே அந்த மாரிதா இருக்கு பாத்துருக்கீங்களா ம் அத மாரி நல்லாருக்கும் அந்த மாரி ஆனா இந்து எப்டி சொல் றது மலைப்பிரதேசம் போறது பிரச்சன இல்ல
நா என்ன சொல்றேன்னா ஆமாங்க ஆனா அந்த மாரி டைம்ல தானேங்க தோழி சவுண்ட் கேக்குதுங்களா தோழி
பேசுறது இப்பயுமே
சோரி சேரிங் ஆமா ஆமாங்க தோழி
அந்த மாரி நம்ம மலைப்பிரதேசம் போறது அந்த கோ கோடை விடுமுறை டைம்ல எல்லா போனன்னா கொஞ்சம் ரொம்ப அவஸ்த்தையாருக்கும் ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்துல போயிட்டு இந்த எடத்துல நம்ப ரீச் ஆகணும்னு நெனைப்போம் அந்த டிராவல்லயே அந்த மலை ஏறதுக்கே ரெண்டு மண் நே ரோ ஆயிடும் அதுவே இன்ச் பை இன்சா நவுருதா அந்த மாரி கஷ்டமா போயிடும் அந்த மாரி இருக்க கூடாதுனா கோடை விடு இந்த மாரி டைம்லாமே இந்த மாரி ஸ்கூல் டைம் ஸ்கூல் இருக்குற டைம்முல்லா போகணும்
ஆமாங் தோழி
இல்லன்னா நடுவுல ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் லீவ் வருது அந்த மாரி டைம்லலாம் போனா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்லா அப்போ அந்த அளவுக்கு நமக்கு கு கூட்டமும் இருக்காது நல்லாவு இருக்கும் ம் அப்புறம் என்ன பண்றீங்க
சும்மாத்தாங் தோழி நீங்க வேலைலா முடுஷ்டீங்ளா தோழி
வேலைலா முடுஞ்சுடுச்சு அதா சொன்னல காலைலே முடிஞ்சதால இப்ப இது ஒரு பத்து மணிக்கு மேல ஃப்ரீ ஆயிடுவோ எல்லா வேலையு துணி தெக்கிறது எல்லா வேலையு முடுஷ்டு துணியெல்லா காய வஷ்ட்டு ஒங் ஊர்ல க்ளைமெட் எப்டிருக் கே எங் ஊர்ல
க்ளைமேட் இங்க இங்கியு மழதாங் தோழி செத் வியான மழ இங்கலா காலைலி மழ நைட்டு மழ தாங் தோழி இங்க
அ அ
அங்கைங் தோழி
அங்கி இங்க நைட்டு மழ பேஞ்சுது அதனால காலைலந் வான மூடமுமாவே இருக்கு ஆனா வேர்த்து வேர்த்து ஓடுது வான முடகமா இருக்கு
சரி சரிங்க
க்ளைமேட் ஓகே ஸ்டர் ஒங்கள்ட்ட பேஸ்னது ரொம்ப நன்றி கச்சிட்டிங்ளா